எவுக்கே
நல்லாருக்கே மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே மேடம் நீங்க
நானு நல்லாருக்கேங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டோம்பா என்ன சாப்பிட்டீங்க
நானு எதுவு இன்னு சாப்புல்லைங்க காஃபி குடிச்சிருக்கே பழைய சாதோ இருக்கு
ம் அது சாப்பிடுங்க நல்லது
அது தயிர் போட்டு கரைச்சி குடிக்கலான்னு இருக்குறோ மத்தியானத்துக்கு பிரியாணி செய்யலனுருக்கே மட்டன் பிரியாணி வாங்க எங்க வீட் க்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க மட்டன் பிரியாணி உங்களது கை பக்கமே பயங்கரமா இருக்குமே சொல்லும் போத வாய் ஊறுதுங்ளே
ஏதோ இருக்குங்க வாங்க வாங்க சாப்புல்லா
கண்டிப்பா கண்டிப்பாங்க வரே வரே இன்னிக்கி ஒரு கரெக்டாக ரெண்டு மணிக்கி வந்துர்ட்டுங்ளா
அ செரிங்க வாங்க
சேரிங்க சேரிங்க கண்டிப்பாக வந்தர்ற இல்லைங்க சும்மா நீங்க பயப்புடாதீங்க பதறதீங்க ந வரமாட்டே சும்மா உள்ளல்லாயிக் கிதா சொன்னங்க
சேரிங்க ம்
ஆ நா கூட இப்பதா சிக்கன் செய்யலான்னுருக்கங்க சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு
ஆ
ஒரு நல்ல டேஸ்ட்டா ஒரு கொழம்பு சிக்கன் கொழம்பு செய்யணுனா என்ன பண்லா சொல்லுங்க எனக்கு சொல்லி குடுங்க
சிக்கன் கொழம்பு எனக்கு அந்த அளவுக்கு இல்லங்க நா ஏன்னா எல்லா மசாலாவயு ஒன்னா போட்டு அரச்சிடுவங்க
அதா என்னென்னா மசாலா நீங்க போடுவீங்க சொல்லுங்க
ஆ இஞ் இஞ்சி அத பூண்டு இஞ்சி இப்ப அள அளவுக்கு இஞ்சி கொஞ்ச கம்மி பூண்டு அதிகொ
இ
அப்பறொ சின்ன வெங்காயொ
உ இது சின்ன வெங்காயந்தாயூஸ் பண்வீங்ளா
ஆமாங்க மசாலா அரச்சு ஊத்துறதுக்கு அது டேஸ்ட்டே தனிங்க சின்ன வெங்காயொ போட்டுக்கோங்க அப்பறோ தக்காளி கம்மியா போட்டுகனுங்க இப்போ அர கிலோ கறினா பெரிய தக்காளியா இருந்தா ஒன்னு சின்னசா இருந்தா ரெண்டு
உ அப்டிங்ளா செரி செரி செரிங்க
ஏனா புளிப்பு குடுத்துரு இல்லனா
அப்டிங்ளா சரிங்க சரிங்க ஆ
குட்டிஸா ஒரு சாம்பிளுக்காக தக்காளிங்க அதுக்கப்பறொ தேங்கா கொஞ்சமா போட்டுகனுங்க
ஆ சும்மா ஒரு ரெண்டு பில்ல போட்டா போதுங்ளா
ரெண்டு மூணு பில்ல கூட போட்டுக்கங்க எவ்ளோ கறிங்க அர கிலோவா
ஒரு கிலோங்க
ஒரு கிலோக்கு ஒரு நா அர முடி சின்ன முடில இருக் குதுல்லயா தேங்கா ரெண்டா ஒடச்சா அதுல அர முடில ஒரு பாதி போட்டுக்கோங்க
செரிங்க செரிங்க
அர மூடிலயு பாதி உ பாதிக்கு மேல கூட போட்டுக்கோங்க அப்பறோ வெங்காயொ மட்டு கொஞ்ச நல்லா போட்டுக்கோங்க சின்ன வெங்காயொ
ஆ தக்காளி வந்து கம்பல்சரி கம்மியா போடணுனு சொல்றீங்ளா
ஆமாங்க கறி கொழம்புக்கு பொறுத்த வரைக்கு தக்காளி இல்லாம கூட செய்வாங்க நெறைய பேரு நம்ம சும்மா கம்மியா கொஞ்சொ போட்டுக்லா அந்த புளிப்பு லைட்டா இருக்கணுன்றதுக்காக அது இல்லாம இருந்தாலு நல்லா இருக்காதுங்க
செரிங்க செரிங்க ஆ
அப்றோ பட்ட லவங்கொ அத் அதெல்லா அதுலே போட்டுக்கணுங்க நா கொஞ்ச கசகசா போடுவே சோம்பு போடுவே
கசகசா அரச்சு போடுவீங்ளா அப்டியே தூவி விட்ருவீங்ளா
அதா நம்ம அந்த மஸ் மசாலாலே எல்லாத்தயு போட்டுட்டு தா அதுக்கப்றொ தாங்க அரயலே எல்லாமே ஒரு பாத்திரத்துல வச்சுக்கணு வச்சிட்டு அதுக்கப்பறோ மிக்சி கப்ல போட்டுட்டு நல்லா நைஸ்ஸா அரைங்க எவ்ளோ நைஸ் முடியுமோ அவ்ளோ நைஸ் நெறைய பேர் இந்த அரைக்கிர்திலூ ஒரு சோம்பி அரைக்கது என்னமோ மிக்சி தா திருப்பி விட் ட்றதுலே சோம்பேறி தனப்பட்டு
ஆ
ஃபுல்லா எடுக்க மாட்டாங்க
ஆ
அந்த நைஸா மா வர்ற மாரி மாவு மாரி மாவு இன்னு நைஸா அரைக்கரதுல்லங்க திரி திரியா திப்பி திப்பியா வர்ற மாரி பண்ணிர்றாங்க அப்டி பண்ண கூடாதுங்க ரொம்ப நைஸா அரைக்கணு அரச்சிட்டு அதுக்கப்பறொ நம்ம கடுகு கருவேப்பில்ல போட்டு தாளிக்கிறோ இல்லயா தாளிக்கும் போது மொதல்ல கறிய போடணுங்க கழவுனின கறிய போட்டுட்டு நல்லா வதக் குனுங்க வதக்க போது உப்பு மஞ்ச தூளு நம்ம காரத்துக்கு ஏத் த மொளகா தூளு தனியா தூளு அந்த கொழம்பு மசாலா அதெல்லா நீங்க போறதெல்லா போட்ருங்க மசாலாவ வதக்குன கரில உப்பையு போட்ருங்க அப்போ அந்த மசாலா எல்லாம் பச்சி வாசன போய்டுங்க
ஆ
அதுல நீங்க அரச்சி வச்சீங்க இல்லையா ஒரு மசாலா
ஆ
இஞ்சி பூண்டு விழுது அதெல்லா சேர்த்து மொத்தமா
ஆ
அந்த மசாலாவ இதுல கொட்டுங்க கறில கறியும் மொளகா தூளுவ வதக்கிட்டதுல
அப்டிங்ளா சரிங்க சரிங்க ஆ ஆ
சரீங்க ரொம்ப நேரொ சிம்ல வச்சு நல்லா வதக்கி மூடி போட்டு மூடி போட்டு வதக்கினே இருங்க அதுல மேல எண்ண பிரியணுங்க
ம்
அப்பதாங்க அந்த பச்சை வெங்காயம் நம்ப அரச்ச வெங்காயத்தோட பச்ச ஸ்மெல் எல்லாம் போகுங்க
அப்படிங்ளா சரிங்க சரிங்க நல்லா வதக்கிட்டு அரைக் வைக்கிறதுனால அந்த பச்சை வாசன அப்போ வதக்கும் போதே போயிடுது இல்லைங்களா
ஆமாங்க
அதனால வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலா தருது அந்த பச்சை வாசன இல்லாம சாப்டும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலா இருக்கும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன் சொல்ல வரீங்க ஆ
நீங்க வதக்கிட்டு அரைக்குறது இல்லைங்க நீங்க அரச்சிட்டுதா வதக்க சொல்றே
ஓ எண்ணெயில அத அரைச்சிட்டு எண்ணேல போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கணுங்களா அதுக்கப்புறந்தா கறி போட்ணு சொல்றீங்க
ஆம் இல்லலைங்க எண்ணெய்ல மொதல்ல கறிய போடணுங்க நறைய எண்ணெய் ஊத்திக்கோங்க மொதல்ல கடுகு போட்டுட்டு கறிய போட்ருங்க கறிலேயே உப்பு மஞ்சத்தூளூ மொளகாத் தூளூ அதெல்லா வெறு கறியில போட்டுட்டு நீங்க வதக்குங்க
ஆ ஆ ஆ
அந்த மசாலா மஞ்ச தூளு மொளகா தூளு பச்ச வாசன எல்லா போய்டுங்க
ஆ
அந்த வாசன்ன போயி கொஞ்ச நேரம் அந்த கறிய ஒரு கொஞ்ச வேகுற மாதிரி தெரியுங்க அந்த ஸ்டேஜ்ல நீங்க மசாலா அரச்சு வச்ச ம பச்சி மசாலாவா அதுல ஊத்துங்க
ஆ
ஊத்தி அதுக்கப்புற அதுல எண்ண பிரியுற மாரி நீங்க வதக்கினே இருக்கணுங்க நல்லா ஆனா கொஞ்ச மூடி போட்ருங்க ஏன்னா அது மேல தெளிக்கும் கெட்டியா இருக்கிறதுனால அது தெளிச்சுதுன்னா மூடி போட்டுட்டு நா உங்களுக்கு நல்லா
ஆ
அதுக்கப்புற நீங்க தண்ணிய ஊத் ங்க நல்லா பச்சு வாசன போனதுக்குப்புறம் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்க தண்ணிய ஊத்திக்கோங்க
ஆ சேரிங்க சேரிங் ஆ இப்ப நீங்க கசகசா சோம்பு சேர்க்கறதுனா டேஸ்ட் நல்லா வரு சொல் நா கசகச சோம்ப எப்பவுமே சேர்க்கறதில்ல
என்னங்க ஜீரண சக்திங்க சோம்பு
அப்டிங்களா செரிங்க செரிங்க
த்தி சேத்துட்டு நல்லாவே போடுங்க சோம்பு சேத்துட்டு அரச்சிடுங்க அரச்சு இந்த மாரி பண்ணிடுங்க கடைசியில என்ன பண்ணணு அதாவது கொத்தமல்லி தூவுற ஸ்டேஜ்ல பெப்பர் பவுடர் இருக்கு இல்லலைங்களா காரத்துக்கு வீட்ல அரை ச்ச மெழுகு தூள எடுத்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமா கூட போட்டுக்கோங்க
நெஜமாதா ஆன பிளாக்
கொதியிலா எறக்கிறணுங்க
ஆ ஹ சேரிங்க சேரிங்க பரவாயில இல்லைங்க இப்ப சிக் க்கன் வந்து ரொம்ப நேர வேக வைக்க கூடாது ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சா போதுன் சொல்றீங்களா சிக் ஏழே நிமிஷத்துல வந்து சிக்கன் சீக்கிர வெந்துருன் சொல்றாங்க அதிக நேர நீங்க வேக வைக் க்கு போது இறுகிடுமாமே அது இறுகி இறுகி இறுகி ஆ
நீங்க இது மாரி செஞ்சிட்டு குக்கர்லேயோ செஞ்சிட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு பாருங்க அப்டியே பிச்சு பிச்சு தனித்தனியா வருங்கா உங்களுக்கு சாப்ட்
ஓ ஓகே ஓகேங்க ஓகேங்க
நம்ம ஏழு நிமிஷம்னு அவுங்க சொல்றாங்க உண்மதா ந நானு செஞ்சு பாத்திருக்கே ஏழு நிமிஷத்துல கால் மண் நேரோ ஆ அர மண் நேர வச்சா கூட வோகதா கறிய கூட எடுத்திருக்கங்க
ஆ ஆமாங்க அதுதா சொல்றே போண்டா கோழின்னுவாங்க அந்த கோழிங்களு செரி நாட்டுக்கோழியு செரி நாட்டுக்கோழியில கம்பல்சரி நம்ப குக்கர்ல செஞ்சாலோ இல்ல அதிகா நேரோ வேக வச்சா மட்டுதா அந்த கோழியோட தன்ம நல்ல டேஸ்டாவு இருக்கு வேகு வேகு நம்ம இவுங்க சொல்ற மாரி ஏழு நிமிஷம்னா அது சுத்தமா இதுக்கு வேகறத்துக்கான வாய்ப்பே இல்லைங்க ஏழே நிமிஷத்துல வந்து வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்பதா சு சூடே ஏறும் அது மேலா ஆ
அவுங்க கோழிய பதம் பாத்து வாங்குவாங்க கரெக்டா அறுவத்துஞ்சு நாள்ல
சமச்சு தரணு
ரொம்ப எலசாருக்கு அது வேண்ணா அவுங்க அப்டி தண்ணில போட்டு வேக வைக்கு போது தாங்க அந்த இது
நம்பளுக்கு அப்டியெல்லா இல்லைங்க என்னங்க நம்பளுக்கு அந்த மாரி எல்லா இல்லைங்க நீங்க நல்லா வேக வச்சு குக்கர்ல ரெண்டு விசில் கூட விட்டுருங்க அதுக்கப்றோ
ஆ ஆ ஆ
ஒரு விசில் கூட விட்டுட்டு கடைசியிலா எறக்கிட்டு மெழுகு தூள் போடுங்க டேஸ்ட் பயங்கரமா இருக்குங்க
சூப்பருங்க மிளகு தூள் கம்பல்சரி லாஸ்ட்ல கலக்கணுங்களா இல்ல மு
ஆமாங்க மெலுகு தூள் தாங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாரி மெழுகு தூள் நல்லா காரமா க கலந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க மிளகா தூழுக்கு
வா டோ வா சூப்பருங்க சூப்பருங்க ஆ
இத நீங்க இதே ப்ரொசீஜர்ல மட்டனையு செய்யுங்க அவ்ளோ அருமையா இருக்குங்க
அருமங்க அருமங்க ஆனா நீங்க சொன்னதுல வந்து நா ரெண்டு சேக்க மாட்ட சோம்பு கசகச வந்து எப்பவுமே நா சேக்கவே மாட்டே நார்மலா எப்வுமே செய்யற மாரிதா செய்வே அதுவே நல்லா டேஸ்ட் குடுக்கு
அதுலயே பட்ட லவங்கமு சேர்த்துக்கணுங்க
அதுதாங் ஆ தெரியுங்க ஆனா எங்க வீட்ல வந்து அந்த சோம்பு ஸ்மெல்லு பாரத்தா அவுங்களுக் கு அது புடிக்கறத இல்ல அந்த ஸ்மெல்லுக்கு அந்த கொழம்பு எனக்கு வேண்டானுறாங்க நா ஒரு டைம் அப்டிதாங்க அப்டிங்களா ஆ ஆ ஆ
இப்போ சொல்லாதீங்க சொல்லாம நீங்க அதுல சோம்பு மட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த காரத்த டாமினேட் பண்ணிடுங்க அது
ஓகே ஓகே நீங்க அது பெப்பர் சேர்க்க சொல்றீங்களா லாஸ்ட்ல அது சேக்கு போது இந்த இதோட வாசன வெளிய வராதுன்னு சொல்றீங்க
ஆமாங்க அது சேக்கலனாலுமே இதோட வாசன தனியா தெரியாதுங்க மசாலாலா நம்ம அரைச்சிட்றோ அதனால தெரியாதுங்க ஆ ஆனாலு நம்மளுக்கு ஜீரண சக்திக்கு அது கொஞ்ச இதா இருக்கு இல்லையா நம்ம மிலகா தூள்ள சோம்பெல்லா இருக்குமோ இல்லையோ நம்ம வெளிய ஒருசிலர் ஒரு சில மிளகா தூள் அரைப்பாங்க அரைக்கும் போது போட் ட்ருவாங்க ஒரு சிலர் போட மாட்டாங்க அப்ப அந்த சோம்பு உடம்புக்கு சேரவே சேராது நம்ம சீரகோ எப்படி ஜீர்ண சக்தியோ அதே மாதிரிதாங்க இது பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க இதுவு ரொம்ப நல்லதுங்க ஜீரண
ஆமா இதுவு பெரிய சீரகந்தா சொல்றாங்க இது பேரு வந்து கேரளால வந்து ஆ பெருசீரகன்றதுதா அப்டிதா சொல்றாங்க நம்ம வந்து சோம்புன் சொல்றோ வாசன திரவத்தில தா இத சேக்கறோ வாசனப் பொருள்ல மட்டுந்தா இத சேக் குறோம் நம்போ ஆ பிரியாணி கோ இல்ல நம்ம குருமா கொழம்பு செய்யும் போதோ இல்ல கறி குழம்பு செய்யும் போதோ அத செஞ்சுக்கிறோ கோ இன்னொன்னு வந்து இந்த கருப்பு கொண்ட கடல்ல இருக்குல்லைங்களா கருப்பு கொண்ட கடில குழம்பு செய்யும் போது எப்பவுமே ப்ரொசீஜர் நீம்ம செய்யும் போது லாஸ்ட் கு சோம தூவி எறக்கிட்டோம்னா அரைக்கத்து கூட தேவ இல்லயா ஒரு நாலு போட்டாவே அந்த கொண்டக்கடலவொட டேஸ்ட்டுக்கோ இந்த சோம்போட டேஸ்ட்டுக்கு வேற மாதிரின்ப்பா டேஸ்ட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ஒருமிஸ்சு அவ்ள அருமையா இருக்கா சாப்டும் போது உ நெக்ஸ்ட் கால்ல கண்டிப் இருப்பாங்க ஒரு அந்த கொண்ட கடல எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்றே தோழி நன்றி தோழி நன்றி தோழி நன்றி தோழி நன்றி வணக் வணக்கங்க வணக்
வணக்கோ